தோழி ஒரே சவுண்டா சத்தமா இருக்கு
ஆஹ இப்ப சொல்லுங்க தோலி கேக்குதா தோலி
இல்ல தோழி ரொம்ப நீ கொஞ்சோ நாயே கொஞ்சோ தள்ளி வந்து பேசுறீங்களா
தள்ளி வந்துட்ட தோழி இதுக்கு மேல தள்ளி வரணும்னா நா ரோட்டுக்கு தா போனு
கண்டிப்பா தோழி
அஹ சொல்லுங்க தோழி
நலமா இருக்கீங்களா தோழி
நலமா இருக்க தோழி நீங்க நலமா ருக்கீங்களா
உம் நலமா இருக்கோ தோழி சாப்ட்டன் தோழி
என்ன சாப்பாடு தோழி
அப்புறம் இந்த இந்த வெள்ள சாதமும் அஹ் அப்புறம் றால் வருவல் தோழி
ஆஹ் சரிங்க சரிங்க தோழி
நீங்க தோழி
எங்க வீட்ல இட்லி மட்டன் கிரேவி தக்காளி சட்னி தேங்கா சட்னி அப்புறம் மதியம் முட்ட கிரேவி வச்சிருந்த தோழி அந்து கொஞ்சம் ருக்கு கலியாக வச்சு சாப்ட வேண்டியதான் தோழி
சரி தோழி
இப்ப நீங்க எதாவது தலைப்பு வெச்சிருக்கீங்களா தோழி
நம்ம வந்துட்டு ம் இந்த ம்ம் அதாவது இந்த தெருக்கூத்துலாம் போடுவாங்க இல்லையா தோழி
ஆமாங்க தோழி
ஆஹ் அதெல்லாம் போய் பாத்துருக்கீங்களா
ஆஹ் பாார்த்திருக்கேன் தோழி பெரும்பாலும் தெருக்கூத்துங்கறது கிராமப்புறங்கள்ல அதிகமா போடுவாங்க தோழி விசேஷ நாட்கள்ல போடுவாங்க இன்னொன்னு ச விசேஷ நாட்கள் இல்லாமலே வந்து போடுவாங்க தோழி அவங்க ந நைட் ஃபுல்லா டான்ஸ் ஆடிட்டு காலைல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு வீட்லயும் வந்து அரிசி அப்புறம் எதாவது துணிமணி கள் அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போவாங்க தோழி
உம் உம் ஆஹ் மல்லிகை போரு க்கெல்லாம் வாண்டி போவாங்களா
ல்ல தோழி துணி துணி பொடவை சுடித்தார் அந்த மாதிரியான துணி அரிசி அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க தோழி
ஓ‌ அப்டியா சேரி சேரி இதுல வந்துட் டு நம்ப நாட்டுப்புற கலைகள் நெறயா சொல்லுவோம் இல்லையா தோழி அந்த கரகம் அப்புறம் இந்த சிலம்பாட்டம் அஹ் மயிலாட்டம் அந்த மாரி நற யா இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இப்ப வந்து அழிஞ்சிருச்சு ல்ல அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க நீங்க
அழிஞ்சிடுச்சு அப்படின்ல்லாம் சொல்ல முடியாதுங்க தோழி பெரும்பாலும் கரகாட்டம் அப்படி அஹ் கரகாட்டம் வேற எது சொன்னீங்கள என்ன தோழி
ஆஹ் கரகாட்டம் அஹ் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம்
ஆ அதெல்லா அழிஞ்சிட்டு அப்டின்ளா சொல்ல முடியாது தோழி ஆனா பெரும்பாலும் அ ஒரு விசேஷ நாட்கள்ல போட்டு ஆ ஆடுவாங்க இப்ப வந்து அது கொஞ்சோ கொறஞ்சிருக்குதா அழிஞ்சிட்டு அப்பன்‌ சொல்ல முடியாது ப்பல்லா வந்து ஸ்கூ பள்ளிகள்ல கல்லூரி கள்ல ஏதாவது விழாக்கள் நடத்துனாங்க அப் ப்டின்னாக்கா அதுதா தோழி கரகாட்டம்ங்கிறதா ஃபஸ்ட்டு பரதநாட்டியம் அதுக்கப்பறம் கரகாட்டம் அப்டிங்கிற ஒன்னு தா தோழி பள்ளிகள்லியு கல்லூரிகள்யு யூ இப்ப ஆடிட்டு வராங்க இன்னொன்னு ப்ப மாதிரி விசேஷ நாட்கள்ல வந்து பொங்கல் திருவிழா அப்போ ஒவ்வொரு ஊர்லயு வந்து இந்த மாதிரி வெப்பாங்க தோழி நடனம் மாடுற அதுலயுமே வந்து இந்த மாதிரியான கரகாட்டம் வந்து பரதநாட்யத்துக்கப்பறோ அதா தான் தோழி ஆடுவாங்க நடந்துகுட்டு தா தோழி இருக்கு சில கிராம் நகர்ப்புறங்கள்ல இருக்குறவங்களுக்கு அந்த அளவ்க்கு அவ்ளவா தெரிரதில்ல தோழி அழிஞ்சு ட்டு அப்டிங்கிறதெல்லா சொல்ல முடியாது தோழி
ப்ப வந்துட்டு நம்ம வந்து இந்த நடனோல்லா பாக்குறோ இல்லயா இது வந்துட்டு நம் ப்ப ம்ச் அதாது இந்த பள்ளிக்குடங்க கல்லூரிகள்ல வந்து இந்த கலை வ அழியாம இருக்குங்கறதுக்காக அந்த பொங்கல் தீபாளி அந்த நேரங் அது வக்கிறாங்களே தவிர மத்தபடி தெருக்கல்லியு செரி இல்ல வேற எங் செரி அத அத வந்து யாரு ப்போ ந்து யாருமே எங்யுமே செரிதா யாருமே வந்து அந்த நடனமாட்றதோ இல்ல வந்துட்டு ஆ அது துமே கெடையாது காரணம் வந்து அந்த காலத்துல ந்து இந்த சினிமா இதுல்லா கெடயாது அப்ப வந்துட்டு மக்களுக்கு வந்து பொழுதுபோக்குங்கு து வந்து முழுக்க முழுக்க வந்து அதுதா அந்த தெருக்கல்ல போர்ர நா நா தெருக்கல்ல போற இந்த நாடகம் அப்பறோ வந்துட்டு இந்த சிலம்பா இந்த மேரி துதா பொழுதுபோக்காவே இருந்துச்சு ஆனா இப்ப வந்துட்டு ஆ அந் துலை அ தொலைக்காட்சினு ஒண்ணு வந்து ப்புடீன்னா தெருவுக் உரு ஊருக்கே ஒரு தொலைக்காட்சி தா இருக்கு அந் த வாரத்துல ஒரு நாள் படம் போடுவாங்க ல்லாரு பாப்பாங்க அந்த மதி இருந்துச்சி அதுக்கப்பறோ ஆ வீட்டுக்கு ஒரு தொலைக்காட்சின்னு வந்துட்டு வீட் தொலைக்காட்சியில வரையும் யாரும் வெளில வர்றது இல்ல அவங்க அவங்க வீட்டில் வந்து பார்க்க ஆரம்பிச்சட்டாங்க அதுக்கப்புறம் ம் இ இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் கைபேசி இருக்கு அதனால யாரும் டிவி கூட யாரும் தொலைக்காட்சி கூட யாரும் இப்ப வந்து பாக்குறதில்ல அது பாட்ல ஓடிட்டு கிடக்கும் நம்ம யாரும் என்னன்னு கூட பாக்குறதுில்ல்ல அவங்கவுங்களும் வந்து ஆளுக்கு ஒரு அதாவது இந்த குழந்தை ஆரம்ப வயசானவம் வரைக்கும் ஆளுக்கு ஒரு கைப்பேசி வச்சிருக்காங்க ஒரே வீட்ல பத்து பேர் இருந்தாலும் ஒரே வீட்டல பத்து பேர் இருந்தாலும் பத்து பேரு கையிலும் பத்து தொலைபேசி இருக்கு தவிர யாரும் யார்கிட்டையும் போய் எதுவும் பேசுறதோ ஆ இப்ப என்னன்னா இப்ப வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க நீ எங்க இருக்கன்னு ஒரு தொலைபேசியில உடனே ஒரு அழைப்பு எடுத்து நீ எங்க இருக்க அப்படி கேக்குராங்கல தவிர வீட்ல போய் தேடி பார்ப்போம் போய் கூப்பிட்டு பாரோம் அந்த மாதிரில்லாம் இ இருக்கறத இல்ல தோழி இதுல வந்துட்டு நீங்க சொல்ற கலைங்க வந்துட்டு கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அழிஞ்சச்ச சொல்வ கல்லூரி அப்புறம்படி பள்ளிகளை தவிரப எங்கயுமேங்க இதுரைக்கும் எங்க கல்லூரியில வந்து இந்த பொங்கல் ஆ விழால மட்டும்தான் இந்த அதுவும் இந்த தப்பாட்டம் அது வந்து இந்த வரலாறு புள்ளைங்க வந்து ஆடுவாங்க தப்பாட்டம் ஒயிலாட்டம் இதெல்லாம் அது வந்துட்டு ஆளுக்கு வந்து ஒரு ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு போயிடுவாங்க ஆனா அப்பதான் நான் பாார்த்தே இருக்கிறே தவிர மத்தபடி தெருவுல போ கூத்து போட்றது சரி வேற வெ வெளில எங்கயும் சரி நான் பார்த்து இல்ல தோழி உங்க ஊர்ல வந்து இது மாதிரி போடுவாங்களா
ஆஹ் எங்க ஊர்லயும் போடுவாங்க தோழி ஆனா வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த கரகாட்டம் ஒயிலாட்டம் அதெல்லாம் வந்து இப்ப அந்த அளவுக்கு போடுறது இல்லதா தோழி அதுக்கு பதில் வந்து இப்போ வந்து சினிமா பாடல்கள் போட்டு நடனமாடுகின்றனர்
அதுதா நானும் சொல்றே அததா அந்த அந்த அந்த கலை வந்துட்டு இப் இப்போ பெருசா ஒண்ணு இல்ல அந்த கலைப்பு யாருக்குமே தெரியறத இல்ல அப்படி ஒரு கலை இருந்ததுங்கது வந்து நம்ம வந்து பாட புத்தகத்துல படிச்ச மட்டும் தா நமக்கு தெரியுமே தவிர நம்ம ஒரு ஒரு இடத் அந்த காலம் மாதிரில இப் யாரும் கிடையது இப்ப வந்துட்டு எல்லாருமே இந்த கைல இருக்க அலைபேசியில இருந்துகிட்டு இந்த வலைத்தளங்கள்ல தா ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்களே தவிர அத அது அத விட்டுட்டு யாருக்கும் எதுவும் தெரிய மாட்டேங்குது ஒரு பெருசா ஒண்ணும் இல்ல ஒரு ஒரு புத்தகத்த எடுத்து படிக் ணங்கற ஒரு ஆர்வம் கூட இல்ல இப்ப உள்ள மாணவர்களுக்கும் சரி இல்ல யாருக் சரி அதாவது புத்தகம்ங்கறிறது வந்துட்டு நம்ம அ அறிவு அதாவது ஒரு புத்தகம் எப்படி சொல்றாங்கன்னா ஒரு புத்தகம் வந்து ஒருதங்க இபோ இருக்காங்க எண்பது ஆண்டு வாழ்றாங்க அப்படினா அவங்க புத்தகம் எழுதுறாங்கன்னா அவங்க எண்பது ஆண்டோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தா அந்த புத்தகத்தில் எழுதுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அந்த புத்தக படிக்கிறோ வச்சுக்கோ நம்ம வந்து எண்பது ஆண்டு வாழாமலே ஒருத்தங்களோட வாழ்க்கைய ஒருத்தங்களோட அனுபவத்த நம்ம ஈஸியா அதா திருடுறோம் இல்லையா அது வந்துட்டு அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு அதாவது அப்பனா புத்தகத்த வந்து யாரும் ஒரு எப்படி சொல்றது இப்பல்ல யாருமே யாரு கைலயும் புத்தகத்தமே நா பாார்த்ததில்ல உண்மைய நா சொல்லணும்னா கல்லூரி கல்லூரி படிச்சு இருக்க காலையில நாங்க வகுப்புக்கு போகும்போதும் சரி இல்ல மாலை வகுப்பு முடியும் போதும் சரி யாருமே புக் புத்தகத்தல்லாம் எதுவுமே பாக்குறது கிடையாது எல்லாருமே பக்கத்து பக்கத்து தா உட்காந்து இருப்போம் ஆனால் நாங்க வந்து அந்த அலைபேசி தா பாத்துட்டு இருப்போம் ஏதாச்சு பேசுனா கூட அலைபேசில மெசேஜ் ஆஹ் அந்த குறுஞ்செய்தி அனுப்புவாங்க இல்ல என்ன என்ன பண்ற சாப் டியா என்ன பாத்துட்டு இருக்க அந்த மாதி நாங்க வந்து அந்த குறுஞ்செய்திய தா நாங்க அனுப்புறோமே தவிர நாங்க யாருமே முகத்த பாத்து பேசுகிறது இல்ல தோழி அதனாலதா நா சொல்றே இது கண்டிப்பா இப்பா வந்துட்டு இது அ இது அழிஞ்சிருச்சு நா சொல்றே இது அழியாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு புள்ளி அஹ் சதவீதம் தா வாய்ப்பு இருக்கு அதாது து அந்த அந்த கலையில இருந்துச்சுன்னு நமக்கு வந்து தெரியறதுக்கோ இல்ல நம்ம கொழந்தைங்களுக்கு தெரியறதுக்கோ வாய்ப்பு வந்துட்டு அந்த ஒரு புள்ளிதா இருக்கு அதுக்கான காரணம் வந்துட்டு அதாவது பள்ளி கல்லூரில வந்துட்டு இந்த க இதெல்லா நம்ப பாரம்பரிய கலை இதெல்லா தெரியாம போயிடக் கூடாதுங்கற்துக்காக அ அந்தப் பொங்கலுக்கு அப்பறொ மத்த ஒரு விழாக்கு வந்துட்டு அந்த அந்த நா அந்த ஆ அம் அ நடனத்த வந்து அவுங்க இது பண்றதுனாலதா நமக்கு தெரியுது ஓ இப்டிலா வந்து ஒரு நடனம்லா இருந்துருக்கு அப்டிங்கிறதவிர மத்தபடி எங் எங்களுக்கே சே நானே சரிதா ப்ப நா வந்து எனக் வந்து ஒரு குறிப்பிட்ட வய வரயு வந்துருச்சு ஆனா நா இன்ன வரக் கு வந்துட்டு இன்ன மாரி தெருவுல ஆடியோ இல்ல அந்த மாரி எதுமே நா பாத்ததில்ல அ அப்புடி ந எனக்கு நானே பாத்தில்லங்குறப்போ அடுத்து நமக்கடுத் து வறவங்கல்லா எப்டி பாக்கர்துக்கு வாய்ப்பு இருக்கு எங்க எங்க அம் கல்லூரில போடுவாங்க அ கல்லூரில வந்துட்டு பொங்கல் அப்போ வந்துட்டு அவுங்க ஆடுவாங்க நா பா்த்திருக்க எனக்கு அப்பதா தெரியு இது மாரிலா இருக்கு இதெல்லா ஆடலாந் தப்பாட்டம் ஆடுறதும் சரி நெறய அந்த இதெல்லா அ இந்த மார்லா இருக்கு அப்டிங்கிறது நா அப்பதா எனக்கே
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ஒன் நீங்க சொல்ற மாரி தெருக்கள்ல வந்து நாடகம் அந்மாரி அம் அ கலைகள் வந்து நறையா கலைகள் வந்து ம் இருக்கு அதாவது கரகாட் ட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் அப்புன் சொல்ட்டு ஒரு திருவிழா அப்புடின்னாலே இந்த மாதிரியான கலைகள் தான் தோழி அதிகமா வச்சிருப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இபோ ஒரு ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது அப்டின்னாக்கா ஒ ஆர்கேஸ்டா அப்புடிங்கற பேர்ல வந்து சினிமா பாடல்கள் அ வைத்து தா ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தோழி நன்றி தோழி உங்களுக்கான நேரொ முடிந்து விட்டது மீண்டும் ஒரு இணைப்பில் பேசலாம் தோழி